அக்கா வீட்லதா அக்கா சும்மா படிக்கலான்னு எடுத்து வச்சுட்டு ஒக்காண்ட்ருக்கே
சேரி சேரி சேரிடா அம்மா அப்பா தம்பி எல்லா என்ன பண்றாங்க
ஆ அம்மா அம்மத்தா கூட்டிட்டு அக்ஷிதாட்டோ போயிட்டாங்க இன்னைக்கு வன்ட்டு கொண்டு போய் விட்றதுக் போறாங்க
சேரிடா
கோகுல் அவ ஆள் கூப்ட்டான்னு சொல்லிட்டு ஆள்னா கிரஷு அவ கூப் கூட்டுருப்பா போல இவ எடுக்கவே இல்ல
சேரி சேரி
அப்றோ திரும்ப கூப்ட்டு இருக்றலாட்ருக்குது எகிறி குதிச்சிட்டு ஓடி போய் ஃபோன் எடுத்தா
சேரி சேரி சேரி பரவால்ல
ம்
சேரிடா டிஃபனு டிஃபனா சாப்பாடா டிஃபனா சாப்பாடா
ஆ ரெண்டுமே இல்லக்கா வட சுட்டாங்க பாயசோ வச்சாங்க அதுவே கெடக்குது எல்லா அதுவே சாப்ட்டுக்குவோ நெனக்கிற
ஓ சேரி சேரிடா இனி அம்மா வந்ததுக்கு அப்றோ தா எதா இருந்தாலு செய்வாங்க சப் போ செய்றவ
இனி செய்ய மாட்டாங்கக்கா எல்லா ஈவினிங் தா சாப் ட்டோமா நைட்டு நாங்க எல்லா சாப்ட மாட்டோ ஒரு மாறி வயிறு டும்முனு இருக்கு டீ கீதே வச்சு குடிச்ட்டு
சேரி சேரி சேரி இங்க எல்லாருமே என்ன நடந்தாலுமே உங்க அண்ணணுக்கு நைட் டிஃபன் செஞ்சே ஆகணு
ம்
அது டிஃபன் தா
ம்
ம் இப்ப பார் தம்பி லைட்டா தவுட்டாம போட்ட மாறி இருக்குது என்ன்னு தெரில காலைல பாத்தா நார்மலா தா இருந்த மாறி தா குட்டி குட்டியா இருந்தது ஹாஸ்பிடல் எடுத்துட்டு போயிட்டு வந் தோ நெறயா ஒடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பட்டப்பட்டயா பேட்ச் பேட்சா இருக்குது என்ன பண்றதுன் தெரில நை நை நை நைன்ட்டே இருக்கா எங்க அக்கா அண் ண்ணி அக்கா பொண்ணு எல்லா வந்துாங்க பவிஷ கூட்டிட்டு போயிட்டாங்க
ம்
நை நைன்ட்டே இருக்கானா அப்றோ ஒங்க அண்ணா வர சொல்லி அவர் தா பாத்துட்டுருந்தார் அந்த கேப் ல மல்லித்தழ சட்னியுமே தேங்காய் சட்னியு அரச்சு வச்சிருக்க சாப்ற நாலு தோசைக்கு
ம்
ம் என்ன பண்றது அப்பற
சேரி சேரிக்கா பரவாயில்ல எப்டி டிஃபன் செஞ்சறீங்க நைட்டுக்கு
ஏய கால்ல செஞ்சுருவ காலையிலப் நைட்ல கொஞ்ச தம்பி தூங்கலனா வேணா கொஞ்ச லேட்டா எந்திருப்ப இல்ல தூங்கிட்ட அப்டின்னா ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு வேலய பண்ணிருவ இல்லா அவ லேட்டா என்னன்னா நா எந்திரிக் கும் போது அவ எந்திரிக்கும் போது நா எந்திரிக்க முடியு நம்மலா ஏன்ச் சொண்டம்னா அழு அழுன்னு அழுவா சமாளிக்கவே முடியாது அது ஒரு பெரிய்ய பிரச்சன அப்பர அஞ்சு மாசதான்ன ஆகுது மாட்டுப்பால் குடுக்க வேணான்னு சொல்றாங்க டாக்டர்ஸ்லா எங்க மாமியார் குடு குடு குடுனாங்கன்னு இன்னைக்கு கொஞ்ச மாட்டுப்பால் காமிச்சிருக்க ஆ சுகர் ஆட் பண்ணக்கூடாது
உங்க மாமியார் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்களா
சொன்னா கேட்க மாட்டாங்க ரம்யா குழந்தைக்கு மாட்டுப்பால்லதா சத்து அப்டியா இப்டியாங்கிறாங்க ஆனா டாக்டர்ஸ்லா வந்து டைஜஷன் ஆகாது ஒன்யியர் வரைக்கு கொடுக்க வோனான்னு சொல்றாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நா நால்நாளா ஃபுட் கொடுத்துட்டு இருந்தனா
ம்
ஃபுட்டு கொடுக்குறங்காட்டி தம்பிக்கு பால் மிக்ஸ் பண்ணி தா கொடுத்துட்ருக்க அதனாலக்கி அலர்ஜி வந்துருச்சோ ஏன்னா பெரியவனுக்கு அப்டிதா இருந்துச்சு மாட்டுப்பால் கொடுத்து அலர்ஜி ஆயிருச்சா இவனுக்கு அப்டிதா இருக் குமோ அப்டின்னு எனக்கு ஒரு டவுட்டு ஆனா அவங் கொடு கொடுன்னாங்க இன்னிக் கொடுத்துட்ட உ அண்ணங்கிட்ட கேட்டுதா கொடுத்த அவர்தா குடு பாக்கலா இன்னைக்கு கொடுத்து பாக்கலா இது கண்ட்டினியூ ஆச்சுன்னா நம்ம மாட்டுப்பால அவாய்ட் பண்ணிக்கலா பாப்பா அப்டின்னாரு சரி அதனாலதா கொஞ்ச கொடுத்து பாத்த
ம்
அதே மாரி சின்னம்மாமன்னார்ட வாங்குற பால் ரம்யா
ம்
ஆனா தண்ணி ஃபுல்ல ஊத்திதா கொடுப்பாரு நம்ம தண்ணியே க்ஸ் பண்ண தேவையில்ல அதுல உ
தண்ணி உட்ருதுக்கா பாலு எங்க பெரிப் இப்பாவே அப்டிதா கேக்கறாப்ல எத்தன தண்ணிடா ஊத் த்றீங்க தண்ணி தண்ணியா இருக்குது அப்டின் ஏக்றாப்
அது அது அதா என்னோடது ரம்யாத் தயிருப் பெற போட்டோம்னா பாதி கப்புக்கு முக்கா கப்புக்கு தயிருன்னா கா கப்புக்கு தண்ணிதா ரம்யா நிக்கிது
அடடே
நானு அப்டிதா நென்ச்சே என்னடா இது தண்ணி இவ்ளோ ஊத்துறாரா அப்டின் நெனச்சிட்ருந்தே அப்பறம் பாத்தா நீ சொன்னங்காட்டுதா ஒரப் ஒருவேள இப்டிக்கீது இருக்குமோ அப்டி நென்ச்சே ஆனா எங்க மாமியார் எங்க மாடு வெச்சிட்ருக்கும் போது ஒருவே அவுங்ளுத் தண்ணி ஊத்துவாங்லாமா லைட்டா ஆனா இவ்ளோலா ஆ தண்ணி உடாதுன் சொல்லுவாங்க கொஞ்சோ கெட்டியா இருக்கு ஆட வந்துருமே அந்த மந்தமா இருக்குணுல அந்த மந்தமே இல்ல ஆட ம் சேரிங்கங்க அப்பறோ இன்னோ எப்டி போய்ட்ருக்குது ப்ரிப்பரேஷன் டி என் பி சிக்கு
அக்கா நல்லா போயிட்ருக்குதுக்கா
சேரி சேரி செரி சேரி எதாவது ஒன்னு பண்ணு அப்றோ என்ன பண்றது
ஆமாக்கா நா இங்கிலீஷ்தா இன்னைக்கி எயி்த்து ஸ்டாண்டர்டு எடுத்தே
ம் ம்
அ ரெண்டு யூனிட் முடிச்சிருக்கறே
சேரிடா
ம் இன்னைக்கு ப்ரோஸ் படிச்சே ப்ரோஸோட சினேனம்ஸ் ஆண்டினம்ஸ் எல்லாப் பாத்தே
ம் ம்
ரொம்ப ஈஸியா இருந்துச்சுக்கா தமிழ்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இங்கிலீஷ்லதா எனக்கு கிராமர் போர்ஷன்தா குட்டி குட்டியாதா இருக்குது டக் டக்குன் முடிச் ச்சர்றே இது கொஞ்ச நாளைக் முன்னாடி ம் அது பேர் என்னது டெட்டு பண்லா ப்ரிப்பேர் பண்லானு நா அப்பவே இதோட கிராமர்லா எடுத்து பாத்துட்ருப்பே அதனால இப்ப ப்ரோஜ் பாத்துட்டுப்பா அந்த கிராமர் பாக்கவு ரொம்ப ஈஸியா இருக்கு இன்னிக் மட்டுமே நானு ஒரு யூனிட் ஃபுல்லா முடிச்சிருக்கறே இப்டி முடிச்சன்னா ஒரே மாச் த்துலியே முடிச்சிருவங்க்கா இன்மே டெய்லியு இந்த மாரி உக்காந் முடிச்சன்னா
ம் ம்
ப்ரே பண்ணிக்கோங்க நா எப்டியாச்சு
கண்டிப்பா கண்டிப்பா பாஸ் பண்ணிருவ ரம்யா கவலப்படாத
மேனிஃபர்ஸ்ட் பண்ணிட்ருக்கே ஆமாக்கா ரம்யா வி ஏ வி ஏ ஓன் சொல்லி மேனிஃபர்ஸ்ட்டு பண்ணிட்ருக்கேங்கா
சேரி சேரி சேரி நானு அப்டிதா ரம்யா ஒருக்கொரு காலத் துல இருந்தே அப்டி அது எனக்கு வந்து சுச்சுவேஷன் அமைல ரம்யா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்டி ஆயிட்ச்சா அதனால எனக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு இருந்தாங்க ஆனா என்னால மோட்டிவேட் ஆயி படிக்க முல்ல ஹலோ ம் சொல் ரம்யா அ ரம்யாப் கொஞ்சோ கட்டாயி கேக்குதுடா அகல் டே கேக்குதா
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது ஹலோ டே கொஞ்சோ டவர் இருக்குற பக்க நில் ரம்யா ரம்யா கேக்குதா அ கேக்குதா ரம்யா
ஹலோ லோ ஹலோ கேங்ளா ஹலோ பிரியாக்கா க்கா ஹல்